ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நலமா
ஆ நா நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி சமைச்சாச்சா
அ ஆ சமைக்கு தோழி அதெல்ல டே கேக்லா அப்டின்ட்டு கால் பண்ணே
உம் சொல்லுங்க தோழி
ஆ எனக்கு ஒரு நாலு பேருக்கு சமைக்கிற மாரி ஆ பிரியாணி செய்யனு தோழி அத பத்தி கொஞ்சோ சொல்றீங்களா
உம் செரிங்க தோழி நா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாச் சொல்றே தோழி நீங் க எல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு செய்யும்போது கொஞ்சோ இ உம் ஆ சுலபமா இருக்கு தோழி
உம் ஒரு ஒரு ந நிமிஷே தோழி நா வந்து அ பே பேப்பர் பேனா எல்லா ரெடியா வச்சுக்குறே உம் எடுத்துட்டே தொழி சொல்லுங்க
இப்போ நீங்க ஒரு ஒரு கிலோ பிரியாணி செய்றீங்க அப்டின்னு நென்ச்சுக்கோங்ளே அதுக்கு நீங்க ஒரு கிலோ கறி எடு கிலோன் தோழி செரிங்களா நல்லா அது எடுத்து நல்லா மந் சல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வெச்சுக்கோங்க சைடுல அதுக்கப்புறமா ஒரு கிலோ பிரியாணிக்கு நீங்க கால் கிலோ வெங்காயோ எடுக்கணு தோழி நாங்க பண்ற ஓ ஸ்டைல்ல சொல்றே தோழி செரிங்ளா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு புடிக்கு நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்ளா தோழி ஹலோ ஹலோ நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா தோழி உங்க குரல் எனக்கு கேக்கல தோழி